ஆ கேக்குது கேக்குது கேக்குது
ஆ சாப்டியா
சாப்ட்டே சரி கொல்லேல என்ன பண்லா அத சொல்லு
கொல்லேல இன்னோ இன்னோரு மழ பெய்லாமா இல்ல ஈரோ பத்துமா தெரில வண்டி கூட்னு வந்தாலு எதிர்ல தண்ணி நிக்கிது
இல்ல இப்ப பின் பக்கமா வாய்கா வழி இருக்குல்ல வாக்யா வழி இருக்குல்ல அந்த வழியா வண்டி வரலா
ஆமா ஆ வந் அங்க எதுவு இப்ப ப்ரச்சன இல்ல எதிர்லயு வர லா இங்க எள்ளு அறுத்துட்டாங்க ரெண்டு பொழில அறுத் த்துட்டாங்க இன்னு கணேசு ஊட்டு பொலில தா அறுக்காம இருக்றாங்க இன்னக்கு மழ வந்துதுல்ல அதனால தா அறுக்கலனு நெனைக்கறே மழ இல்லாம இருக் இருந்தா அறுத்துட்டு இருப்பாங்க
இப்போ நா நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துல அவரு சந்திரனோட எடோ இருக்குல்ல அந்த எட வழியாதா வண்டில்லா வந்துகிட்ருக்கு அதையு ஒரு வேள யாராவது பிளாட் போட்டு வித்துட்டாங்னா எப்பிடி வரு வண்டி
வாய்க்காவுளதா வரணு
வாய்க்காவுள ஒரு வேள தண்ணி நின்னுட்ருந்தா
நின்னுட்ருந்தா வர முடியாது மாட்டு ஏறி எங்கன்னுதா தேடணு எங்க மாடு ஏறு மாடு இருக்குதுன்னு ஆமா யாரு இல்ல வாக்கூறு தா போய் தேடணு நா முன்னாடியே தேடணு ஒழவோட்ட வர்றனு ஏமாத்திட்டாங்க அதனால கொஞ்சோ உஷார தா இருக்கணு இதுக்கெலா அது பக்கத்துல அந்தந்த வாக்குறுவுக்கு வரு வாக்குறு கொல்லி வழியா வருல அபி ஊட்டு பொலிக்கு அங்க ஓட்ட வரும்போ பாத்து நாம்பளு பாத்து ஓட்டிக்க வேண்டியதா வாய்க்கால்ல எறக்கிரு ஆமா வர மாரி பாத்து ஓட்டிக்க வேண்டியதா
அதுதா பண்ணணு இப்ப இப்ப எ இந்த பட்டத்துல என்ன வெதப்பாங்க வழக்க
இந்த பட்டத்துல கம்புதா வெதைப்பாங்க
இப்போ சவுக்கு போட்டாலுமே அந்த சந்துலெல்லா கம்பு வெதைக்கலால்ல
சந்துல கம்புலா வெதச்சா சரி வராதுபா சவுக்கு போடணுனா கொஞ்ச நாள் அது கொஞ்ச நாள் அப்டியே உடணு கள வெட்டி உளுந்துதா வெதச்சுடணு
மல்லாட்டல்ல போட மாட்டாங்க
மல்லாட்ட இந்த பட்ட இருக்குதானு தெரிலியே யாரனா கேட்டு பாக்கணு இத பத்தி விசாரிச்சுதா பாக்கணு ப்ப எதோ போடுவாங்களானு தெரில ஆ கொளில போய் பாத்தே அப்டியே காஞ்ச தார மாரியே இருக்கு நடுவுலல்லா அந்த ஓரத்துலயு மேற்கு பக்க
ம்
இந்த மாரி கொழகொழனு சைடுல எதுபள்ள மட்டு அப்டி இருக்கு
ஆனா முன்ன விட கொஞ்ச சமமா தெரியுதில்ல
சமமா இருக்கு சமமா இருக்கு ஆனா இந்த அஞ்சு பாயிண்ட் ஆமா அஞ்சு கலப்பு இருக்குதுல்ல அந்த கலப்பு ட்டு நல்லா ஆழமா ஓட்டனா மண்ணு போயிருன் நெனைக்கிறே பாப்போ கேட்டு பாக்கணு வண்டிக்காரங்கள தா கேட்டு என்னா செய்றதுலான் பாக்கணு
இப்போ சவுக்கு நடணுனா அது எவ்ளோ அகல இருக் கணுன்றது இந்த வண்டி வண்டி வண்டி வருல்ல இவ்ளோ அகல இருக்கு இவ்ளோ இந்த
அதுக்கு கவுரு புடிச்சு தா அளனு மூனடி மூணடி தா போடணு மூணடிக்கு மூணடி தா அப்டி தா போடணு வண்டிக்கு நடுல நின்னா ஏரு ஓட்ற வண்டி கள வெட்ற வண் மிஷினு ஓடற மாரிதா போடணு நம்ம அது எப்படி முன்ன பின்ன போய் வர மாரிதா பாக்கணு
பக்கத்துல யாராது இப்ப நம்ம லோக்கல்ல சவுக்கு நட்ருக்காங்ளா
இப்போதைக்கு யாரும் கிடையாது அப்பயும் அவங்க தாத்தா அப்பப்ப நடப்போற நடப்போறனு சொல்றாரு ஆனா அவரு தா இப்ப ஏறு ஓட்டுறதுக்கு அந்த வண்டி வாங்கி வச்சிரு இருக்காங்கல்ல அதனால
வாக்கூர்ல நிறைய பேர் நட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ராதாபுரத்திலயே நாத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு
நாத்து இங்கேயே கிடைக்குது நர்சரி இருக்குதா
நாக் ராதாபுரத்துல ஒரு நர்சரி இருக்கு போய் கேட்டு பார்த்தா தா தெரியும்
எங்க நல்லா இருக்குன்னு பாக்கணும் அதையும் நம்மட்டு ஏனோ தானம் இறங்கிட முடியாதுல்ல காலத்து த்துக்கும்
ஆ இல்லன்னா இந்த பக்கம் மைலம் சைடு போற வழியில நிறைய இடத்துல
எங்க அதிகமா சேறாங்களோ அங்கதா நிறைய கிடைக்கும் வந்து சின்ன கண்ணலா நாத்துலா
உம்
ஆ நாத்து நிறைய விட்டு வச்சுருக்கோ நம்ம தரமானது எதுன்னு பார்த்து எடுக்கலா
ஆ நாத்து வாங்கும் போதே ஒரு இருபது நாத்து எடுத்து நம்ம பிளாட்ல நட்டு விட்றனு ஏன்னா சவுக்கு இருக்கிற இடம் நல்ல குழுமையா இருக்கு
ஆமா ஓரத்துல நடனு ஓரத்தலன்னா ஒரு இந்த பக்கமா அந்த பக்கம் மூணு அடி மூணு அடி நம்ம பக்கம் இது பண்ணி நடணும் ஒட்டில் நடக்கூடாது என்ன ஆளுங்கள அவங்க பக்கத்து போய்டுவாள்க இன்னி இப்ப பக்கத்து
அதுக்குள்ள வெட்டிடுவோ காலத்துக்கும் நிக்கிறது இல்ல என்ன சொன்னாங்க
அவங்க கொல்லிலயே மரம் நட்டுக்கிறாங்கள போர்ச மரம் இதே மூணாடி தள்ளி தா இவங்க கொள்ளில இருக்குது பக்கத்துல சொ ல்றாங்க நெழல் அடிக்கிது மரொ நடுடிங்க சுத் சுத்தி அப்டின் சொல்ட்டு சொல்றாங்க அப்டின்னு சொ
அர மோட்டாரா இல்ல அவ்ங்க லஷ்மியா
ஆ லக்ஷ்மிதா
சேரி சேரி அவுங்க சுத்தி வேலி கட்டிருக்காங்கல்ல வேலிய ஒட் வேலி அளவுக்கு மண் அடிக்கில போலருக்கு ஆ அவ நல்லா கவனிச்சா வேலியில மண்ணு படாத மாரிதா இருக்கு இவ்ங்க மண்ண அடிச்சதுக்கப்பறந்தா வேலிய
வேலி கட்டிருக்குறாங்க ஆமா இ வேலி அதுக்கப்பறந்தா கட்டியிருக்காங்க
அதுப் போல இருக்குறதுனால ஒரு நடுவுல மேடாவு பக்கத்து ரெண்டு பக்கொ பள்ளமாவு ஒரு அ குறுகலா போற மாதிரி தெரியிது இதுவே வேலி போட்டுட்டா அதுக்கு மேல மண்ணடி ச்சி நெறவிட்ருந்தாங்கனா சமமா இருந்துருக்
சமமா தெரிஞ்சு அகலொ
அன்னக்கி லாரியே எதுர்ல திரும்ப முடியாதுக் கார்ணொ அதா
அவ்ங்களுக்கா
நேரா வாசல் வழியா வந்த்ருக்கலா இல்ல ஏ வர முடியலன்னா குறுகலா இருக்கு அவ்ங்க வேலி அளவுக்கு அகலமா மண்ண கொட்டியிருந்தாங்கன்னா லாரி ரோட்ல நேரா திரும்பி அவ்ங்க வீட்டுக் போய்ருக்கு பக்கத்து கொள்ளைல போய்ட்டு எள்ள அறுத்து போட்டுட்டு அதுல பண்ண வேண்டிய அவசியொ இல்ல
அவசியொ இல்ல அ அது அவ் ங்க முன்னாடி எப்டியாவ்து இந்த எடத்துக்கு வந்துடணுன்ற வேகத்துல ஏ ஒரு பர்ஃபெக்ட் திட்டம் இல்ல திட்டம் போடாம மண்ண கொண் வந்து நடுவுல கொட்டிட்டு ஆ பக்கத்துக்குள்ள சரிஞ்சிரவு கூடாதுல்ல மண்ணு வெ வசாய நெலத்துலன்னு அப்டி பண்ணிட்டாங்க அதுக்காக அப்டி
அதுல போனாலு வேஸ்ட்டுதா
இப்போ நாமளு எழுதி குடுக்கணு மண் அடிக்க ஃபர்ஸ்ட்டு எழுதி குடுக்கணு
எழுதி குடுக்கணு காசு குடுக்கணு
கா கல் அடிச்சு, ஃபஸ்ட்டு கடலால பேசும்மா தர அந்த ரோடு மாட்டத்துக்கு, உயர எழுப்பிட்டு மண் அடிச்சே ம் ஓரளவுக்கு பாதி பாதி அளவுக்கு மண் அடிச்சு, முழுசா மண் அடிக்க முடியாது இப்போதைக்கு
ஆமா
ரோட்ல இருந்து வு வீடு அ அந்தோட மண் அடிச்சிட்டு, அதுக்கப்புறோ நம்ம இது பண்ணிக்கலா
அதுதா பண்ணணு வீடு கட்டும் போதுதா பண்ண முடியு அதெல்லா வீடுங்கன்டு ஆரம்பிக்கும் போது பண்ணிக்க வேண்டியதுதா மொத்தம் மா ஏனா இப்போ தனித்தனியா ஒரு ஒரு கடன் வாங்க மு டியாது மொத்தமா கலத்துல எறங்க போது ஒரே கடனா வாங்கிட்டா, அத வச்சு என்னென்ன வேல முடியுமோ பண்ணிக்க வேண்டியதா. வேலி போடுறதுல இருந்து கட
என்ன ஆகனு ஒரு இவ்ளோத்துர வருனு ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கணு. கணக்கு போட்டு வச்சுங்கன்னா, அது அத் தாண்டியு போலா, தாண்டியு போலா, அதுக்குள்ளையு இருக் போலா, அத நம்ம தா பாத்துக்கணு என்னன்ட்டு நாம தா முடிவு பண்ணிக்கணு, ஆமா பாத்துதா செய்யணு அது இன்னொன்னு வழி அந்த ரோடுல போ ஆ கரண்டுலைனுக்கு வந்து, ஒரு கொட்டா மாரி சின்னதா போ ரோட்டுல வ வழி பாத்து வண்டி ஓட்டி வரணு, ஏன்னா அங்கங்க இ ஆணி துண்டு, இரும்பு பீஸெல்லா கடக்குது. வண்டியில குத்தாது பாத்துக்கணு
அடிக்கடி பஞ்சர் பண்ணி விட்ருவானுங்க போல
அங்க வீடு கட்றாங்கல்ல அவங்க க இரும்புல்லா கட் பண்ணி கடா அங்கங்க போட்ருவாங்க, ரோட்லயே வச்சு, வச்சு கம் கம்பினு இருக்கறாங்க அனால துண்டு பீசு கூட அதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நறுக்க முடியுது. பாத்து தா ஓட்டணு
பெரிய பஞ்சராயிடுத்து வண்டி, எவ்வளவு ஓட்னாலு நிக்கலையே
ஆ எவ்ளோ ஆச்சு அந்த காசு இதுக்கு
எண்பது ரூபா ஆயிருக்கு பெரிய பஞ்சருண்ரதுனால
ம் இது நாம்பளே வாங்கி வெச்சருக்கலா போல ஒரு
அதா இப்ப நெனைக்கிறே நானு அந்த பஞ்சர் ஓட்டுற துண்டு வெல கம்மிதா பத்து ரூபா இல்ல இருபது ரூபா தா இருக்கு அதுக்கு ஒரு ஆணி ஆணி மாதிரி ஒண்ணு வெச்சுருப்பானுங்க நீட்டா அத வெச்சு குத்தி அந்த துண்ட உ ள்ள சொருவி கம்மு வச்சு ஒட்டிருவானுங்க கம்முக்கு ஒரு பத்து ரூபா கூட ஆகாது காத்துதா பிரச்சனையே அவனுங்க மிஷின் காத்த வெச்சு ஈஸியா புடிச்சிருவானுங்க பம்பு வெச்சு
நம்ம பம்பு வச்சு மாங்கு மாங்குனு அடிச்சனா அது கொஞ்ச கஷ்டம் பாக்க வேண்டியதா காச மிச்ச படுத்தோம்னா இப்டி தா பண்ணி ஆகணு ஆமா அது தெம்பா எதனா வாங்கி சாப்ட நேனசுக்க வேண்டி தா அத தவிர்த்து நம்ம வேற வேல இது எமர்ஜென்சி அதிகம்னா அத பாத்துக்க வேண்டியதா
ஆமா
வீட்டுல இருக்கறனா எப்டி எப்டியோ முடி முடிவு பண்ணி பாத்துக்கணு ஆமா இவரு என்ன அவங்க அப்பா எதுனா சொல்லியிருந்தாரு உங்கட்ட மோட்டரு வச்சு எறைக்க சொல்றாறா உன்ன
அவரு மோட்டர் வாடக வாங்கினு வந்து தராரா லைன்னு யாருக்கிட்டயாவது ஏ
அது எப்டி லைன்ன யார்ணா இழுக்குறது கரண்டு அதுக்கு நம் கரண்டக்கு எடுத்துடு அழுச்சுன்னு போறது மோடரு தானே கெடைக்காது
நா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆ ச டீசல் உ ஊத்துவாங்களே ஒரு மோட்டரு அது பேர் என்ன என்ஜின் ஒரு என்ஜின் வாடகை எடுத்துட்டு வந்து ஓட்டன கூட பிரச்சன ன இல்ல யாரையும் கூப்புடவேனா நம்மானு ஓட்டன்னுமா ஏறைச்சமா எறச்ச பாத்துடமா திரும்ப எடுத்துட்டு குடுத் குடுத்லா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கரண்ட கேட்டு அந்த லைன் போடுற நேரத் ல எவனா வந்து பாத்துட்டு
அவுளுக்கு பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை ட்ரிப் ஆயிடும் பவர் த ட்ரிப் ஆயிடு பவர் ட்ரிப் ஆயிடுச்சுனா அதுவு பிரச்சனை நம்ம ஆ வான்ற எடத்த ஆ வான்ற எடத்துல நம்ம போனு வச்சுக்க கூடாது இவ்ளோ சொல்றாரு அவுங்க சித்தப்பா கிட்டயே கேட்டு வாங்க வேண்டியதான முன்ன முன்ன போய் நிக்கிறாங்கல்ல இவரு அந்தக்கததா ம் நம்மளையே ஏத்தி வுட்டு வேடிக்கை பாப்பாரு என்ன நடக்குது ஸ்டெப்புன்னு பாத்துன்னு போய் பாத்துன்னு போய் உலவு பாக்க வந்துக்குறாரு போலருக்கு சேரி சேரி நடக்கட்டு நடக்கட்டு அப்டி அப்டி மாத் ந்தாரு மனுஷே சொல்லுச்சே ம் சொல்லிச்சு இல்ல ஃபோர் போட்ருவனு எந்த எடத்துல என்ன தா பண்ணிருக்குறாங்கனு பாக்கலா அந்த பூண்ட எதோ வித்து போட் கூடுத்சி அன்னைக்கி ஒரு ரூபா் போட்டா தா அது கோடி ஆகுன்ற மாரி ஓடனாரு தூக்கினு
பூண்டு எங்க அவ்ளோதா வித்து குடிச்சிட்ருப்பாரு இன்னேரோ அதல்லா வெறுவண்டி தா வந்துருக்குது
வெறு வண்டி வரல அது கூட மிஷினு போனலும் வந்துடுது மூட்ட கட்டினு அதா ஃபேக் பண்ணி அனுப்பியாச்சு அந்தகாசு அவுங்க நம்பறாங்க அவுங்க புள்ள அவுங்க நம்புறாங்க
இப்பவே ரெண்டாயிரோ மூவாயிரோ வாங்கி குடுத்துக்கிட்டே இருக்குறாங்க
குடுத்துக்குன்னே இருக்குறாங்கன்னா சேரி ஒரு நாலு நாளைக்கி அங்கப் போய் கெட என் தொல்ல உடு நா நிம்மதியாக இரு காசு குடுத்து நிம்மதி வாங்குறாங்க
நிம்மதியின் விலை ஒரு நாளைக்
ஆமா அவுங்க அவுங்களுக்குத அவுங்க நிம்மதிக்கு காச குடுத்து நிம்மதிய அ ஐநூறு ரூபா நாளைக்கு சொன்ன மாதிரி நாலு நாளைக்கு வச்சு திருப்பி ஆப்பு வாங்கிப்பாரு இவரு அவுங்களோட பலவின எதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்குறாரு கரெக்டா
ம்
அது மாரி போய் என்ன ஏதாது பண்ணுங்க என்ன இப்டியே வுட்டுடீங்க என்ன கை தூக்கி வுடுங் காலத் தூக்கி உடுங்கன்னோன்னே ஆ நம்புறாங்களே இல்ல பொய்யா அவுங்களும் நம்புற மாரி இருக்குறாங்களா அதுவு தெரியாது அதுவு என்னையு அவுங்க வந்து மூளை சலவை பண்றாங்க நீ எதாவது சொல்லி அவன நீ தா மாத்தணு மாத்தணு இப்ப தா அவரு கல்யாணம் பண்ண புதுசாக புள்ள புள்ளனே சொல்றாங்க எனக்கே பேரே வந்துட்டான்னு மறந்துட்டாங்க எங்க பேரங்கிட்ட இன்னு ரெண்டு மாசோ கழிச்சு சொன்னா கூட தாத்தா பொய் சொல்றான்னு சொல்லிடுவா
அவ கண்டுபுடிச்சுருவா எல்லாத்தியும்
ஹா..
அந்த வண்டில பெட்ரோல் இருக்க வரைக்கு சுத்தி சுத்தி வருவாரு பாப்போம் தீரட்டு அதுக்கப்பறோ பேசுவோ ஒரு கதைய
வந்த காசு வரட்டு வ வச்சிருப்பாரு அன்னிக்கி ஏ வீட்டுல ஒன்னும் டீ குடிக்கல அன்னிக்கி வீட்டுக்கு வ வந்துட்டு போனாரு திங்கழ அன்னிக்கு திங்க கெழமை செவ்வா கெழம மறந்துட்டே டீ குடிக்கலையா
அப்றோ
காலையில வீட் ஏந்தோட்டி சொ வேக வேகமா ஏந்து ஓடனாரு நா பாத்ரூம் போக ஓட்றப்போ பாத்ரூம் தெறந்து தான இருக்கு டீ கடைக்கு போயிட்டு வந்து பாத்ரூம் பொயிட்டு ஆ ஒக் நானு போட்டு வச்சேன்னா குடி ல்லா சொல்லவே இல்ல எ அப்டி ஒன்னு குடினு சொல்லவேண்டிய அவசிய இல்ல அவ்ளோ அசிங்கப்படுத்திட்டு போன நா உனக்கு என்னத்துக்கு நா குடிக் சொல்லவே இல்ல வழக்கம் போல அவளு அவளே போட்ருன்ட்டே அதோட அவரு காசு வெச்சிருந்ததுனால த்துனு போயிட்டாரு காசு இருந்ருக்கு
எவ்ளோ வச்சிருக்காரு தெரில ரெண்டாயிரம் நா ரெண்டாயிரன் சொல் நம்மகிட்ட சொன்னாங்க
அ அஹா பூண்டு பூ